ஆ
ஆ ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஆ அ கேட்டே
ஆ நாங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
உ ஆ நல்லா இருக்கோ சிஸ்டர்
ம் இன்னைக்கு நாள் எப்டி போச்சு
இன்னைக்கு நாள் ஆ நல்லா போச்சு ஒரு மரேஜ் ஃபங்க்ஷ் ஃபம்ளியிட போய்ட்டு வந்தோ
ஓகே என்ன சாப்ட்டீங்க மதிய
அமா மதியோ சாப்ட்டாச்சு நெயச்சோறு
ஆ ஓகே ஓகே
சாப்ட்டீங்களா சிஸ்டர்
ஆ நாங்க சாப்ட்டோ சிஸ்டர் எங்க வீட்ல இன்னைக்கி சிக்கன்
ம் சேர் சேரி சிஸ்டர்
ச்சு மதியோ லஞ்ச் எல்லா முடிச்சாச்சு ஈவ்னிங் டீ டீல்லா குடிச்சாச்சு ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட்டு டீல்லா குடிச்சாச்சு
ஓகே சிஸ்டர் இனி நைட் டின்னர் தானா
ஆமா இன்னைக்கு நைட் டினர்ரு இட்லி அதிக்கப்பறோ இட்லி அவிச்சு சட்னி வெச்சு சாப்ட வேண்டியதா
ஆ ஓகே சிஸ்டர்
ஆமா வேற என்ன சிஸ்டர் வேற என்ன பண்றீங்க நீங்க இப்ப என்னவ பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க வீட்லதா சும்மாதா இருக்கோ சிஸ்டர் படிச்சு முடிச்சுட்டு
படிச்சு முடிச்ட்டு சும்மாதா இருக்கீங்களா செரி ஓகே ஓ கே இ ரெண்டோ உங்ககூட உங்க கூட கூட பொறந்தவங்களா எத்தன பேரு
ஏ கூட பொறந்தவங்க ஒரே ஒரு சிஸ்டர் எல்டர் சிஸ்டர்
ஆ ஓகே சிஸ்டர் ஓகே
ஆ ஆமா ஆமா அவங்களுக்கு மேரேஜ்ல்லா ஆயிடுச்சு
சேரி செரிங்க ஊருக்குல்லா போனீங்களா
கே இன்னிதா சிஸ்டர் போணு
சேரி சேரி ஓகே வேற எங்கயாது டூர் போனீங்களா
டூருக்கா பீச்சுக்கு தான் போனோம்
ஆஹ் ஓகே உங்க வீட்டு பக்கத்துலயே பீச்சி இருக்கா
ஆமா எங்க வீட்டு பக்கத்துலே பீச் நிறைய பீச் இருக்கு
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே வேற ஆ ஆறு கொழம்பு அந்த மாதிரில்லா இருக்கா
ஆறு குளம் எல்லாம் இருக்காது பீச் தான் இருக்கு சிஸ்டர் இங்க நிறைய
சேரி சேரி
இந்த மணப்பாடு பீச்சு கேள்வி பட்டுறீக்கிங்களா
ஆஹ் ஆமா ஆமா
அஹ் அந்த பீச்சு இங்க இருந்து கொஞ்ச தூரம் தான்
ஆஹ் சேரி சேரி ஓகே ஓகே ஆஹ் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே
நீங்க எங்க ட்ரிப் எல்லாம் போனீங்களா அவுட்டிங்
ஆஹ் நா கல்யாணம் முடிய முன்னாடி ஊட்டிக்கு போனோம் அஹ் ஆமா கல்யாணம் முடிய முன்னாடி போனோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடத்துக்கு இங்க இப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துச்சு குற்றாலம் எல்லாம் போனோம் ஃபேமிலியா ஃபேமிலியோட ஜாயிண்டா போனோ இன்ன எங்க என்ன லீவ் விட்ட தா எங்கேயாவது பாக்கணும் எங்க லீவ் விடுறா என்ன ரெண்டு நாள் மூணு நாள் லீவுல எங்கேயும் போ முடியாதுல பிள்ளைங்களுக்கு பா படிச்சு எதுக்க நடக்குதா ஆமா அவங்களுக்கு டியூஷனுக்கு அனுப் எங்களுக்கு மூணு பிள்ளைங்க
அப்படியா மூணு பிள்ளைங்களும் ஸ்கூல் போறாங்களா
ஆஹ் ரெண்டு பிள்ளைங்க போறாங்க ஒரு பிள்ளைக்கு ஏழு மாசம் தான் ஆகுது
ஒரு ஆமா ஆஹ் நல்லா ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க காலையில ஒரு பிள்ளைக்கு எட்டு மணிக்கு வேன் வரும் இன்னொரு பிள்ளைக்கு ஒன்பது மணிக்கு அவுங்க காலையில அப்டியே அனுப்பி விட்டுட்டு ஆஹ் ஏதாவது அனு கட்டிக்கிட்டி அனுப்பி விட்டுருவோம் அப்புறம் போயிட்டு நாலு நால்ரைக்கு எல்லாரும் வந்து வருவாங்க
உம் உம்
அவுங்களுக்கு என்ன ஆமா அவுங்களு இந்த டியூஷனுக்கு அனுப்புறது இந்த மதர்ஸ ஓதுறதுக்கு அனுப்புவோ ஆ அதெல்லா அவுங்க அனிப் பி அவுங்க எட்டு மணிக்கி கிட்ட வருவாங்க எட்டு எட்ரை கிட்ட இப்ப ரெண்டு நாளா லீவு விட்ருக்காங்க மூணு நாளா ஆமா ஆ நீங்க கரெக்டா எத்தன மணிக்கி நைட்லா டிஃபன் சாப்டுவீங்க எ
நாங்க சீக்கிரமா சாப்ட்ருவோ சிஸ்டர் நைன் தேட்டிக்குல்லா சாப்ட்ருவோ
சாப்ட்ருவீங்க சேர் சேரி
ஆமா நீங்க எப்ப சாப்டுவீங்க
நாங்க எங்க லீவு நேரெல்லா எப்படியும் எங்க பொண் பசு புள்ளைங்க பசங்கல்லா ஒம்பது மண் ணி பத்து மணி ஆக்கிருவாங்க பத்து மணிக்கு ஆமா பத்து மணி ஆக்கிருவாங்க சாப்டுறங்காட்டி இந்த ஸ்கூல் டைம்ல மட்டும் தா ஒம்பது மணிக்குலா சாப்புடுங்க சாப்டுங்க முடுஞ்ச அளவுக் சாப்டவிட்டு பத் ஒம்பதர பத்து மணிக்குலா படுக்க போட்ருவே லீவு டயத்துல பத்து மணி ஆ க்கிருவாங்க பத்து மணினா ச சாப்ட்டுகீப்ட்டு படுக்க பத்தரையாவு அவுங்ள தூங்கபோடங்குலாற டிமே போதுபோதுன் ஆயிரு சீக்கிர சாப்ட வர மாட்டாங்க கேட்டா லீவு தானம்மா நாளைக் கி லீவு தானமாம்பாங்க
ஆ எல்லார் வீட்லயு அதேதா சிஸ்டர் உங்களுக்கு எத்தன கேர்ள் பேபி எத்தன பாய் பேபி எத்தன
ஒரு பாய் பேபி ரெண்டு கேர்ள் பேபி
ஆ சேரி சேரி எப்பி ஃபஸ்ட்டு ரெண்டுமே கேர்ளா அதுக்கப்றோ பாயா இல்ல எப்பிடி
ஆமா ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவுது பொண்ணு மூணாவுது பைய
ஓ ஓகே சிஸ்டர் ம் ஆ ஓகே ஓகே
க்கு அதா ஆ ஆஸ்பத்திரிக்கி ப்ப வேற போய்ட்டு வந்தோ தடும வேற புடுச்சிருக்கு எனக்குதா சிஸ் ச தடுமாற ஊருக்கு போய்ருந்தோ ஒரு ரெண்டு நாளா
ஓ தண்ணி சேன்ஞ்னாலயா
புடுச்சிருச்சு தண்ணி மாறி அங்க இங்கயு தண்ணி மாறுனது தடம் புடிச்சிகிச்சு ஆமா ஆஸ் இத போய் மாத்தர தடும மாத்தர இதெல்லா வாங்கிட்டு வந்துருக்கு
அப்பிடியா ஓகே சிஸ்டர் ஹெல்த்த பாத்துக்கோங்க
ஆமா நம்ம ஹெல்த்த பாத்தாதா நாளைக்கி நம்ப பிள்ளைகள பாக்க முடியு
அதேதா சிஸ்டர்
ஆ வேறென்ன சிஸ்டர் நைட்டுக்கு என்ன டிஃபன் சிஸ்டர்
இங்க டிஃபன் இட்லி இல்ல தோச சிஸ் டர் கறி கொழம்பு சிக்கன் கொழம்பு வச்சுருக்கு
ஆ
ஆமா மதிய கல்யாண வீட்ல போய் சாப்
சாப்ட்டாச்சு நெய்ச்சோறு வேற என்ன அ
நெய்ச்சோறு வச்சு கத்திரிக்கா பருப்பு
ஆ ஓகே ஓகே ஜாம ஓகே ஓகே நீங்க நல்லா என்ன சமைப்பிங்க சிஸ்டர் நீங்க மெய்னா என்ன சமப்பிங்க உங்களுக் என்ன புடிக்கு என்ன சமப்பிங்க
எனக்கு புடிக்கிறது ஏ சமைக்கிறது ஸ்நாக்ஸ் ஐட்டந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கு அதுதா உக்காந்து சமஞ்சுட்ருப்ப
சரி ஓகே ஓகே ஸ்நாக்ஸ் நல்லா ச இது பண்ணுவிங்கன
ஆமா சிஸ்டர் ஆ பிரியாணிலா பண்ணுவே சிஸ்டர்
ஆ என்ன பிரியாணி நல்லா பண்ணுவிங்க சிஸ்டர் சிக்கன் மட்டன்
எல்லா பிரியாணியுமே பண்ணுவே சிஸ்டர் ஆமா எல்லா பிரியாணியு ஒரு ஓரளவுக்கு டேஸ்ட்டா வந்துரு
சேரி சேரி சிஸ்டர் ஓகே ஓகே
நைட்டுக்கு இட்லியா நைட்டுக்கு இட்லி கறியா
இட்லி இல்னா தோச
சேர் சேர் சேரி சிக்கன் கொழம்பு நீங்க வெப்பிங்ளா இல்ல வீட்ல யாரையாவுது வெப்பாங்ளா
வீட்ல எங்க மச்சி இருக்காங்க அவுங்கதா வப்பாங்க
ஆ சேர் சேரி நீங்க அப்ப எதும் பண்ணல சிக்கன் கொழம்பு எல்லா வெக்கல
சிக்கன் கொழம்பு நாங்க எப்பயாச்சி வெப்பே நேத்து நாங்க மீன் கொழம்பு வெச்சி
அ அ
மீன் பொறிச்சி முருங்கக்கா கிரேவிலா வச்சே அப்டி மாத்தி மாத்தி வச் வச்சிப்போ நா ஒரு நாள் அவுங்க ஒரு நாள் அப்டி ஷிஃப்ட் மாறிகிட்டே இருக்கு
சேரி சேரி ஓ உங்க ஊர்ல என்ன சிஸ்டர் ரொம்ப பேமஸ் என்ன இது
கருப்பட்டி
ஓகே ஓகே ஆ ஆ
பட்டி தா ரொம்ப ஃபேமஸ் இங்க
ஆ சேரி சேரி மீன்னெல்லா பா பா பா வெளியே வருமா நீங்க போவீங்களா வாங்குறதுக்கு
எங்க மீன் வாங்கவா
மீன் வாங்க வெளியில வருமா இல்ல கடலுக்கு என்ன போய் வாங்கிட்டு வருவீங்களா
போய் தா வாங்கணு
ஆ சேரி சேரி
நாங் மணப்பாட்டுல போய் மாமா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க
ஓகே ஓகே அ எல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருவீங்கன்னா
ஆமா எல்லா ஃப்ரெஷ்ஷா வலையில இருந்து அப்டியே கெடைச்சிரு
தெரியா
காலைலேயே போனா சீக்கிரமா போனா ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையு வாங்கிட்டு வந்துடுலா சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஆ ம்
கே சிஸ்டர்
ஆ ஒகே வேற என்ன சிஸ் டர் வேற லைஃப்லா எப்டி போது
ஸ்ட்ரீட்ல போய் தா வாங்கணுமா
து எதுவு அங் கெடைக்காது சிஸ்டர் எல்லா அங்க போனு போனுன்னா ஃப்ரஷ்ஷாலா அந்த அளவுக்குல்லா இரு காது அ இங்க கடைக்கிதா போவோ சண்டே மட்டும் போய் வாங்குவோ எயா பசங்க அவ்ளச மீன் அவ்ளோவா எடுக்க மாட்டாங்க
அ
ஆ மீன் அவ்ளவா எடுக்க மாட்டாங்க அவுங்களுக்கு காய்கறியு அவ்ளவா சாப்டாமாட்டா நான்வெஜ் தா சாப்புடுவாங்க அதனால மீன் அவ்ளாவா சாப்புடமாட்டா சிக்கன் மட்டன்
ஆ
இத மாரிதா ச சமைக்கறது
ம்
ம் ஆமா அதனால மேக்ஸிமம் முனு சண்டே மட்டு கொஞ்சோ மீனு நண் இத ல்லா வாங்குவே நண்டு எறாலு
அஹ
ஆ அதனா கொஞ்சோ விரும்பி சாப்புடுவாங்க றா இது எறால் வாங்குவே கனவா
அ ஆ ஓகே சிஸ்டர் ஆ
அ ஆ அதுன்னா கொஞ்சோ பசங்க திம்பாங்க மீன் மட்டு பெரிய பொண்ணு எடுத்துக்கறமாட்டேங்கறா சாப்பிட மாட்டேங்கிறா அது ஆமா உனக் மீன் புடிக்க மாட்டேங்கிது அ ஹா அம்மா அதனால இன்னைக்கு அதனாலயே இன்னைக்கு சிக்கன் வாங்கி ஆக்கி சேல் பண்ணியாச்சி சாப்டாச்சி
அ ஆ சேரி ஆ அத்
தோசே இட்லியே ஊத்தி கொடுத்து சட்னி ஒன்னா வச்சுக்கிட்டா அது சரியா அதா வந்துரு
ஆ ஆ சேர் சேர் தென் ஆ சேரி ஸு ஸ்டர் ஓகே சிஸ்டர் ஹெல்த்த பாத்துக்கோங்க ஓகே சிஸ்டர் ஆ பாய் சிஸ்